ஹலோ
ஆ என்ன என்ன பண்ணிட்டு இருக்கடா
சும்மாதா அக்கா உக்காந்து இருக்கே நீங்க என்ன பண்றீங்க
நானும் இப்பதைக்கு சும்மாதா இருக்கேன் இனி பசங்க எல்லாம் வந்ததுக்கு அப்புற தான் அடுத்தது பாக்கணும்
அதுங்களா வீட்டுக்லா வந்ததும் ஸ்நாக்ஸ் எதாவ்து குடுப்பீங்களா
ஆமாப்பா இன்னைக்கு ஏதாவ்து செய்யலாம்னு பாத்தேன் ஆனா வந்து கொஞ்சம் உடம்பு ஒரு மாரி இருக்கா அதான் கொஞ்சம் சோர்வாவே இருக்கேன்னுன்னு தெரியல நேத்துல இருந்து ஒரே சோர்வாவே இருக்கு தலைவலி உடம்பு எல்லாம் வலிக்கிற மாதிரி இருக்கு சரி அப்படியே படுத்துக்கிட்டே தான் இருக்கேன் செய்னு ஏதாவ்து பால் மட்டும் ஏதாவதுய்ச்ச கொடுத்துலா அப்படின்னு இருக்கேன்
சரிங்கக்கா நீ இப்ப டெய்லியி ஏதாது செய்ஞ்சி தரணும்ல அக்கா ஸ்நாக்ஸ்
அப்படி இல்லப்பா ஏதாவது ஒண்ணு அப்படி டெய்லியே அவங்களுக்கு கம்பல்சரினா தேவையில்ல இருக்க வச்சதா அஜஸ் பண்ணிப்பாங்க ஆனாலும் பிரச்சனை இல்ல ஸ்நாக்ஸ் தான் வேணும்னு அப்படின்னுக்கிற பிஸ்கட் எதாது சாப்ட்டுப்பாங்க அப்புறம் ஃப்ரூட்ஸ் எதாவது சாப்ட்டுப்பா அதனால அப்படிலாம் வந்து கம்பல்ஷன் கிடையாது அவங்க ரெண்டு பேருக்கும்
இப்ப சில வீட்லல எல்லாம் வந்து பசங்க வந்த உடனே ஏதாவது ஸ் ஸ்நாக்ஸ் இருந்தே ஆகனும்
ஆமா ஆமா கண்டிப்பா கண்டிப் பா கேட்டால நா அப்டியே அடம்பிடிச்ச எல்லாம் டக்குனெல்லாம் வாங்கி கொடுக்க மாட்டேன்ப்பா நா வந்துல்லாம் வாங்கி தரேன் அப்படின்னு தான் சொல்லுவனே தவிர நமக்கு எப்போ அப்ப வாங்கி கொடுக்கறும் நம்ம கேட்ட போலாம் உடன்னுக்குடனு வாங்கிட்டா அதே பழக்கம் வந்துரும்ல்ல அவுங்களுக்கு
ஆமா கரெக்ட் தா அக்கா
எங்க வீட்லயும் சரி அப்படிதான் எங்கள வளத்தாங்க எதுவுமே வந்து கேட்ட உடனே தரமாட்டாங்க ஆமா சவுண்ட் கொடுப்பாங்க அடிப்பாங்க அவ்ளோவுதா அவுங்க என்ன தராங்கோ அதா நம்ம சா டனும் அப்படிதான வளந்தோம் ஆனா இப்போ உள்ள பசங்க எல்லாம் மே இது ஆனால வந்து நா அந்த மாரி எல்லாம் வந்து கிடையாது இந்த கேட்ட பொருள் இந்த உடனே இது கொழந்தை கேட்டனே ஓடி போய் வாங்கி கொடுக்கன் அந்த மாரி கிடையாது சில வாங்கி தரலாம் இப்ப என்ன ஒரு நாள் வாங்கி தர உன் கேட்டல்ல சரி ஓகே அப்டின் சொல்ட்டு அப்டியே விட்டுருவேன்
சேரிங்க அப்பறம்கா ஆனா எங்க சித்தி பசங்க எல்லாம் அப்டிலாம் கிடையாதுக்கா அவுங்க வந்து எப்டி வளர்ப்பாங்கன்னா அ அவுங்க என்ன கேட்டாலும் வாங்கி குடுத்துருவாங்க ஐஸ் கேட்டங்கனா உடம்பு சரியில்லனா கூட ஐஸ் கேட்டாலும் வாங்கி குடுத்துவாங்க ஜூஸ் கேட்டாலும் வாங்கி குடுத்துடுவாங் சாக்லேட் எதுனாலும் வாங்கி குடுத்துருவாங்க அப்டிதான் அவங்க வளத்துட்டு இருக்காங்க
அது அந்த மாரி அதான் சொல்றன்ல குழந்தைங்களுக்கு தெரியாது நம்ம வந்து கேக்குற பொருள் வாங்கி குடுத்தா அவங்க வளர வளர வேற பெருசா ஏதாவது கேட்பாங்க அந்த டைம் நமக்கு முடியுமா என்னு தெரியாதுல்ல ஏன்னா எப்பொழுமே மனுஷங்களுக்கு நம்ம வந்து எப்பழுமே நம்மளோட நிலமை எப்டி இருக்கும்னு நம்மல்லாம் சொல்ல முடியாதுல்ல ஒரு அது அதனால வந்து நம்ம வந்து அதுங்க கொஞ்சோ கஷ்டம் நஷ்டம் எல்லாம் சொல்லி கொடுத்து வளர்த்து அப்டி பண்ணாதான் அவங்களுக்கும் அத வந்து சர்வை பண்ண தெரியும் ஆ அவுங்க அவுவ‌வா லைஃப் ல்ல வந்து வாழ தெரியும் ஓ கஷ்டத்துலயே நம்ம இப்டிதான் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துக்கணும் இன்னிக்கு நல்லா இருந்தாலும் அத இப்டி தான் சேமிச்சு வைக்கணும்னு அது என்ன வரும் அவங்களுக்கு
புரியுதுக்கா ஆனா அவுங்க அப்டி கிடையாது ஒரு சின்ன பையன்ட்ட என்ன சொல்ணும்னு தெரியாம எல்லா விஷயத்தையும் சொன்னேன் அந்த பையன் வந்து என்ன நினைச்சுருக்கான் ஆ‌ ஓகே அம்மா இதெல்லாம் சொல்றாங்க அவன் ஒரு மாரி மெச்சூடா பிகேவ் பண்ணுது அவுங்க எப்டினா அவுங்க அம்மாவே வந்து நீங்க இந்த குழம்பு செஞ்சாதா நான் சாப்பிடுவேன் ரொம்ப ஸ்ரிட்டா இருப்பான் அந்த பையன் இப்டிதான் இருக்கும் ஆனா வந்து எங்ககிட்ட இந்த மாரி சொல்றான் அந்த பையன் ரசம் வச்ச நல்லா இல்ல இப்ப வேற குழம்பு வச்சுதா அந்த மேரி
ஆ
இந்த மாரில்லாம் சொல்றான் அப்ப அவுங்க வளர்ப்பு எப்டி இருக்கு பாத்துக்கோங்க
இப்ப அத நீ சொன்ன மாதிரி வந்து குழந்தைங்க கிட்டல் நம்ம இருந்தோ வச்சுக்கோ அம்மா இதுதான்ப்பா இருக்க நான் எப்பவு பசங்க சொன்னே என் பொண்ணே இதே என் பொண்ணு தான் கேப்பா பையன் ஓரளவு சாப்டுருவா வச்சுக்கோயே என் பொண்ணு கேப்பா இது வச்சு கோய என் ஃப்ரெண்ட்ஸ் அது கொண்டு வந்தாங்க இது நா சொன்ன நீ கம்பார் பண்றது தான் ஏ இந்த சாப்பாடு கூட இல்லாமே எவ்ளோவோ பேர் கஷ்டப்படுறாங்க சரியா நமக்கு தெரியாது ஆனா எத்தனையோ பேரு ஒரு நேரத்துக்கு சாப்பாடு கூட இல்லாம அவ்ளோ கஷ்டப் படுறாங்க அவ்ளோ தண்ணி கூட இல்லாம எத்தனையோ பேர் கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கெல்லா பா அந்த அவங்கள நெனச்சு நம்ம பாக்கணும் நம்ம எப்ப சாப்டோம் அதை நினைச்சு பாக்கணும் அந்த நெலம நமக்கு கில்ல நமக்கு இதாவது நமக்கு கடவுள் தந்திருக்கான் சொல்ட்டு அந்த ஒரு சாட்டிஸ்பேக்க்ஷன் மனுஷனுக்கு வந்து எப்போ வந்து இல்ல போதும் என்கிற என்ன வருதோ அப்ப தான் வந்து அவனுக்கு வந்து என்னது வாழ்க்கை கொஞ்ச‌இதா போவோம் இல்ல போதாது நமக்கு இனி வேணும் இனி வேணும் தேடி தேடி என்னாவோம் நமக்கு தேவல்லாத பிரச் சன தான் வந்து நீக்கும் நமக்கு நிலையா எதுவுமே நீக்கவும் செய்யாது அதுதான் உண்ம
ஆனா அவுங்க அப்பல்லாம் இருக்காங்க நம்ம என்ன பண்ண முடியும் ஆனா சொன்னாலுமே அதெல்லாம் வந்து கோவப்படுவாங்க அவுங்க
ஆ
ரொம்போ எப்டி சொல்றது அவுங் சைட் அவங்க சொல்றதான் கரெக்ட் இந்த மாதிரில்லாம் பேசுவாங்க ஆனா கரெக்ட்டா இப்டிதான் வளர்க்கன்றது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்கதுல்ல
ஆமா ஆமா கண்டிப்பாப்பா இப்ப வந்துல ஆமா நீ சொன்ன மாரி முன்னாடி எல்லா வந்துல்லா அப்பா அம்மா சொல் நம்ம கேட்டு வளர்ந்தோ அவங்க நீல்லுனா நீப்போ உட்காருனா உட்காருவோ சவுண்ட் கொடுத்தாலே மொறச்சு பாத்தாலே ச் அதோட ஃபியர் இருக் கு இப்பெல்லா என்னப்பா ஆ இப்பெல்லா எங்க நீ வேற நீ என்ன மொறச்சா என்ன நீ அடிச்சா என்ன எதுன்ன அவங்க நமக்கு ச் த்துனுண்டு இருந்தாலு நம்மள அகென்ஸ்டா நிக்கிறாங்க அந்த நிக்கிற அவங்க பொசிஷன் பாக்கு போதே எதுவு அடிக்கிற மாரியே நிப்பாங்க தெரியுமா ஏதிர்த்து நிக்குறது அத பாக்கு போது ஐயோ இதுங்கிட்டு என்ன தா பேசுறதுன்னு சொல்ட்டு நம்மளே போயிருவோ போ அப்டின்னு
அவங்க இப்போ வந்து இந்த பைய வந்து என்னயே அடிச்சானு கூடோ அது மாரி பண்ண கூடாது அது அக்கா தப்புடா அப்டின்னு சொல் அப்டில்ல அட்ரா அட்ரா பாத்தூக்கலா அப்டியே சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க ச் அது வந்து அப்போ ஒரு பயோ வராது அவங்க அந்த பைய வந்து யார பாத்தாலு அடிப்பா பெரியவங்க சின்னவங்க யாருப்பா இப்டி இருக்கு போது அப்போ வந்து ச் வளர்ப்பு எப்டி இருக்கு பாத்துக்கோங்க இது மாரி ச் அ சொல்லித்தரணு இது இந்த இடத்துல தப்பு அப்டின்னு சொல்லி தரணு இப்ப நம்ம சொன்னன்னா அது வந்து கோவப்படுவாங்க அவங்க அது சொல்லவு முடியாது நம்மகிட்ட ச் அவங்கிட்ட சொல்ல முடியாது இல்லாத்தப்ப போட்டு தாக்க வேண்டியதா என்ன பண்ண முடியு
கண்டிப்பா ஏன்னா வந்து அது கொழந்தைங்களுக்கு நல்லது கெட்டுறது வந்து ஒரு அம்மாதாப்பா சொல்லிக் கொடுக் அம்மா சொன்ன தா கொஞ்சமாவது கேட்டுப்பா அது ஆம்பள பசங்க வந்து முக்கியமா அம்மாதாபா அம்மா சொன்னா வந் எல்லாமே வந்து அந்த கொழந்தைங்க வந்து கேப் அப்பா சொன்ன கேக்காதிங்க கண்டிப்பா ஆனா அம்மா சொ சொன்னா வந்து அந்த அன்பா அரவனைப்பா ப்படின் நா நீ சொன்ன மாரி எ பையலா வந்துல எல்லா இது பண்ணுவா அவனு இந்த மாரி சௌட் எல்லா கொடுப்பா யாரா அடிப்பா ஆனா என்ன அடிக்க மாட்டா தெரியுமா நா த மொற மொறச்சா போது அப்டியே கம்முனு ஆயிடுவா
புரியுதுக்கா
தா அது வந்து ஆனா வந்து மத்தவங்க எல்லாரு அடிப்பா எல்லா பண்ணுவா என்ன டச் பண்ண என்ன அடிக்க மாட்டா அது நா மொறச்சடுனே நின்று அவே என்னைக்கு இம அடிச்ச ந டக்குனு அடிச்சுடுவே கையலயோ அடிச்சிடுவே எதுக்கு நீங்க அடிச்சன்ன சொல்லிட்டு அனுச்சிடுவே அதனால அப்ப அந்த தப்பு செய்யும்போது நம்ம தண்டிச்சா தா தெரியு ஒ இது தப்பு அதனால நம்மள அடிக்கிறாங்க நம்ம இத செய்ய கூடாது அந்த உணர்வு அந்த பசங்களுக்கு தெரியு தெரிஞ்சா அடுத்தவட்டி அந்த தப்ப பண்ண மாட்டாங்க
அவங்க சம்பந்தமே இல்லாம அடிப்பாங்கக்கா அவங்க நீங்க சொல்றீங்கள இந்த இடத்துல வந்து இதுதா தப்புன்னு சொல்ட்டு நீங்க அடிப்பீங்க அவங்க ஏ அடிக்கிறாங்கன்னே தெரியாம அடிப்பாங்க சம்பந்தமே இல்லாம இந்த இடத்துல போய் அடி ப்ப அப்ப வந்து அவனுக்கு வந்து எது தப்பு எது கரெக்டுனு தெரிய மாட்டே ல்ல சம்பந்தமே இல்லா அடிக்கும் போது அவனுக்கு எப்டி தெரியு அப்பெல்லா விட்ருவாங்க எதுமே சொல்லவு மாட்டாங்க அவங்க ஆனா வந்து தப்பு பண்ற எடத்துல வந்து அடிச்சாதானா அவங்களுக்கு தெரியு தப்பு பண்ணாத எடத்துல போய் அடிச்சாதா அந்த பசங்களுக்கு தெரிய மாட்டேது
ஆமா கண்டிப்பா தெரியாது அதுங்களுக்கு எது தப் ஒன்னு தெரியாது எது சரினு தெரியாது நீ சொல்றது கரெக்ட் தா ம்
ம் அது மாரி நா அப்ப ஒரு சின்ன பசங்க கூட வந்து இத்தன மணியா கூட தா விளையாடணு இப்படிதா விளாடணு அப்டிலா கிடையாது அவுங்க பத்து மணியா பதினோ மணியா தனியா வீட்டுல வந்துருது சின்ன பையந்தா ஒரு இப்பதா செகண்ட் ஸ்டாண்டர்டோ ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டோ போறா சின்ன பையந்தா ஒரு ஒரு ஆம் பெரிய பையே எப்டி இருக்காணோ அப்டி ஆ வீட்ல இருந்துப்பியாப்பா இருந்துகோப்பா ஃப்ரெண்டு கூட இருக்கியாப்பா இருந்துகோப்பா சின் இந்த வயசுலயே இப்டி இருக்கும் போது அப்ப கொஞ்சோ வளரும் போது இன்னு ஒரு மாதிரி இதுவாக்குவாங்க
ஆமா ஆமா கண்டிப்பா இப்ப வந்த உண்மய சொல்லப் போனா முன்னாளல்லா சொன்னாங்க பொம்பளப் கொழந்தைங்களதா நல்லா வந்து இது பண்ணி வக்கணு வீட் ல நல்லது கெட்டது சொன்னி இப்ப உண்மய நா சொல்ன்னு ஆம்பள பசங்களதாப்ப நல்லது கெட்டது சொல்லி வளக் கணு ஏன்னா அப்பதா நாளைக்கி ஆம்பள ஆம்பள பச பையனால வந்து எந்த பொண்ணுங்களுக்கு எந்த பாதிப்பு வராம இருக்கு இப்ப உள்ள ஏ இந்த இப்ப கரண்ட் சிச்சுவேஷனுக்கு இப்ப வந்து பாய்ஸ நம்ம எவ்ளோ தூரோ நல்லா கண்டிப்போட நல்லா இ இதோடன்னு சொல்லி வளக்குறோமோ அதுதா நாளைக்கி வந்து அவுங்களால யாருக்கு எந்த பாதிப்பு வராம இருக்கு எதிர்கால
ஆமா ம் ஆனா அவுங்க அப்டில்லா வளக்க மாட்டாங்க போலருக்கு பாவோ அவங்க எப்டி வளர்வாங்கன்னே தெரில ம் எங்க சித்தப்பாவு அந்த அளவுக்கு அவரு போனா கால்ல போனனா நைட் ஒம்பது மணிக்கி பத்து மணிக்கிதா வருவாரு அவரு என்ன சொல்லி தர முடியு வீட்லயே இருக்குறது அவுங்கதா
கண்டிப்பா
என்ன ஆக போறானுங்களோ தெரில பாவோ இது எங்க அம்மா அடிக்கடிக்கி ஃபீல் பண்ணுவாங்க இப்டி இருக்காங்களே பசங்க அப்டி சொல்லிட்டு
ஆமா ம் அது நீ சொன்ன மாரி அது வந்து இல்லன்னா வந்து வேற யாராவது நல்ல பெரியவங்க யாராது சொல்லி ஃபர்ஸ் இவுங்களுக்கு மொதல்ல க்ளாஸ் எடுக்கனு எடுத்தா தா இவுங்க வந்து அவுங்க கொழந்தைக்கு க்ளாஸ் எடுக்க முடியு
இல்ல அவுங்களுமே அப்டிதா வளந்துட்டாங்களா அதனால அம்மாவு வந்து இவரு எறந்துட்டாங்க கல்யாணாகி கொஞ்ச நாள்லயே எறந்துட்டாங்க அவுங்க அவுங்க மோஸ்ட்லி அவுங்களே வீட்ல இருக்க மாட்டாங்க போலருக்கு அவுங்க வேற வீட்ல போய் சாப்பர்றது வீட்டுக்கு வா வர்றவங்கள கூட வாங்கன்னு சொல்ணு அப்டி கூட தெரியாது அவுங்க வீட்டுக்கு சே யாராது வந்து கெஸ்ட் வந்தா கூட எங்க வீட்டுக்கு கூட்னு வந்துருவாங்க அந்த மாதி அவுங்க இவுங்களுக்கு இது செய்யணு வா வீட்டுக்கு வந்தவங்கள வாங்கன்னு சொல்ணு சாப்பாடு போடணு சாப்றீங்களா கேக்கணு அதுல அவ சின்ன சின்ன விஷயோ கூட தெரியாது அவங்களுக்கு
அய்யய்யோ ஆ
அப்போ வந்து அவுங்களே அப்டி இருக்கும்போது பசங்க மட்டு எப்டி வளருவா நெறைய எங்களுக்கு வந்து அவுங்க வந்து புத்திமதி சொல்லுவாங்க ஆனா அவுங்க பசங்க அவுங்க எப்டி இருக்கணுன்றது மாரி சொல்ல மாட்டாங்க இது தப்பு இது சரின்றது எங்களுக்கு சொல்லுவாங்க ஆனா அவுங்க அத செய்ய மாட்டாங்க அது அவங்களுக்கு தெரியுமா இல்ல தெரியாதா அதுவே சுத்தமா தெரியாது
கண்டிப்பாப்பா சிறவங்க எதோ ஊருக்கு நாட்டாம பண்ணுவாங்க வீட்ல வந்து பத்தா அவுங்களுக்கு
ஆம் ஆமா அந்த மாரிதா இருக்காங்க அதே மாரிதா
சேரி சேரி நீ சொன்ன மாரி ரொம்ப கஷ்டோதாப்பா நம்ம மொதல் நம்ம நல்லா இருந்தாதா நம்ம சரியா இருந்தா நம்ம கொழந்தைங்க ஒழுங்கா கொண்டு வர முடியு அதுதா முக்யோ உண்மைலயே
ம் ஆனா அவுங்க அப்டி இருக்காங்களே என்ன பண்ண முடியு
ஒண்ணு பண்ண முடியாதுப்பா சேரிடா சேரி ஒரு கால் வருது நானு அப்றம் பேசட்டுமா ஓகே
ம் சரிங்கக்கா
ஆ ஓகேப்பா
ஆ